அலோ அ ஆ வணக்கம் ப்ரோ எப்டிருக்கீங்க ம் நல்லாருக்கே ப்ரோ சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சு ப்ரோ நீங்க
ம் இப்ப தா ப்ரோ சாப்ட்டே
இன்ன ப்ரோ சாப்ட்டீங்க
தோச சாப்ட்டே ப்ரோ ஆ வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா ப்ரோ ஆ எல்லா நல்லாருக்காங்க ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ தோச
புரில ப்ரோ
தோச தோச எப்டி இருந்துது நல்லாருந்துதா
ஆ தோச நல்லா இந்ச்சி ப்ரோ ன்ன சாம்பார் தா நல்லால்ல
ஐயே
புரில ப்ரோ
சாப்பற போல இருந்துச்சா
தோச நல்லாருக்கு ப்ரோ சாம்பார் நல்லாருக்காது
ஓ சாம்பார் நல்லார்க்காதா
ஆமா ப்ரோ சாப்பாடு சாப்பாடு, தோச, இட்லி
ம் ம்
இதல்லா ஓரளவுக் பராவ்ல ப்ரோ ஃபஸ்ட்ல வரனால கொஞ் நல்லா கொஞ்சோ லிமிட் சு ஈட்ல கெடைக்கு
ஓகே நீங்க அது இட்லிக்கு தோசைக்கு இட்லி பொடி வாங்கி வச்சிக்கலா இல்ல
ப்ரோ அவ்ங்க தரத் தா ப்ரோ நம்பல்லா வாய்ன் வந்து வெக்கக்கூடாது ப்ரோ எதுமே இப்ப சாப்பறப்போ நம்ப எத்துனு வந்து நம்ப வந்து அங்கயே சாப்பட்ணு
ஓ ஓ அங்யே ரூமுகுள்ளே எத்துன் வந் சாப்ட கூடாதா
ஆமா ப்ரோ அங்யே சாப்பட்ணு ஆல்ல
ஓ அப்பின்னா கஷ் ஓ அப்பின்னா கஷ்னம் எந்த பொர்ளு எத்துட்டு போ முடியல்ல
அஹா எந்த பொர்ளு எத் வெளிலந்து எதுமே எத்துட்டே வர முடியாது சின்ன ஸ்நாக்ஸ் ஸு மிச்சர் கேட்டா வந் இங்க கேண்டீன் இருக்கு கேண்டீன் ல வாங்கிட் வந்தன் சொன்னா கூட அதல்லா விக்கிறாங்களா எங்ளுக் தெரியாதா அப்டின் சொல்லி அவுங்க எத்து சாப்ட்ருவாங்க நம்பளுக்கெல்லா எதுமே
நீங்க வாங்கிட்டு போறத அவுங்க எத்து சாப்ட்ருவாங்க ஐயயோ அப்போ கஷ்டந்தா அங்க எப்டி ப்ரோ ப்ரைஸ் அதிகமா இருக்குமா கேண்டீன்ல
ஆமா ப்ரோ கேன்டீன்ல ப்ரைஸ் கொஞ் நெறையா தா இருக்கு
ஓ
இப்ப நம்ம கடைல வாங்னா பத்துருபான்னா அங்க பன்னண்ட்ருபா
ஓ ரெண்ருவா அஞ்சுருவா போல எக்ஸ்ட்ரா வெச்சு விப்பாங்க வேற வழியில்ல நம்ளு வாங்கிதாவ்ணு அவங்கள்க் தெரியிது அதனால அதிகமா வெச்சி விக்கிறாங்க
சோ உன்னா பண்றது வேற எங்யு போ முடியாது போலா நம்ப்ளு கொஞ்சோ ம் அ எப்டி சொல்ல ம் பேஜாரா இருக்கு போணுமே எழ்ந்து போணுமே
ஆமாமா
பஸ்லிந்து போய் இப்ப ஒரு வேல செய்ன்னாலே கொஞ்சோ கஷ்டமில்லியா அதுனால வந்து அப்டியேவு அப்டே பத்துருவோ
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா ப்ரோ அவ்ள்தா
ஏ நீங் உன்னு முடிக்லயா ப்ரோ ஒர்க்கு உன்னி எவ்ளோ இருக்கு
அது காலைல வரையு போகு ப்ரோ உன்னு நெறையா இருக்கு அறுவது வீடியோ கிட்ட இருக்கு அதா ஒரு மூணு வீடியோ மட்டு ப்ரோ
ம் ஓகே ப்ரோ சிக்னல் கொஞ்சோ இதுவாருக் பாருங் ப்ரோ
அப்டியா இருங்க ப்ரோ ஒரு நிம்ஷோ இருங் கர்ட்டா தா ப்ரோ இருக்கு
அ விட்டு விட்டு கொஞ் ஸ்டக்காய் கேக்குது ப்ரோ
இப்ப ஓகேவா ப்ரோ
ம் இப்ப ஓகே தா ப்ரோ
ஓகே ஓகே
என்னது
அப்பறோ ப்ரோ நீ இப்ப இப்ப தூங்கினுவீங்களா அவ்ள் தானா
லேட்டா வந்ட்டோ
லேட்டா வந்ட்டோ ஓ
ஆமா ப்ரோ இல்ல ப்ரோ ப்ராஜெக்ட் கொஞ்சோ அசைன் பண்ணு அது யூடிப்ல பாக்கணு சொல்லுங்க ப்ரோ
இப்ப நீங்க பண்றது எல்லாமே பிராக்டிகலா தான பண்ணுவீங்க ஆ என்ன சிஸ்டம் வெச்சிருக்கீங்க ஏ லேப்டாப்பா
லேப்டாப் ப்ரோ
லேப்டாப் வெச்சிருக்கீங்ளா
ம்
ஓகே ஓகே ப்ரோ ஏதாச்சு ஒரு டவுட்னா ஆ இப்ப ஏதாச்சு ஒரு டவுட்னா
ரம் ப்ரோ
ஏ ஐ ல டவுட்னாவா
ஏ ஐல இல்ல சிஸ் டம்ல ஏ ஐல போய் யாருக்குமே தெரியாது ப்ரோ சிரியஸா சொல்ற ஏ சாருகே தெரியாது ஏ ஐனா என்னான்னே யார்கே கேட்டாலு டவுட்லா கேக்கமாட் சாட்ஜிபிட்டி யூட்டிப்பு கூகுள் ஜெமினி அதுல தா ப்ரோ கேட்க முடியு மத்தபடி இந்த சிஸ்டம் ஏனா ப்ராப்லம் ஆய்டிச்சுனா ஓயே சாப்ட்வேர் என்ன இதுவாயிச்சுனாதா யார்க்கிட்னா கேட்க முடியு
சாப்ட்வேர்லா இதாயிடுச்சுானா அது வெலில போய்தா போடனு நாம உங்கக்கிட்ட அந்த ப்ராசஸ் இருந்தா நீங்களே போட்டுக்கலா
அதா ப்ராசஸெல்லா வெச்சுட்டுருக்காங்க பசங்க அத நம்ப பண்றதுக்கு ம் அதுமாரி என்ன இருந்தா தா என்னது ப்ரோ புரியல
ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா அவங்க பண்ணி உட்டட போறாங்க அதுக்காக வெளிய போற மாரியிருக்கு
அவனங்க கைல குடுக்க முடியாது ப்ரோ அதா சிக்கலு
ஆ ஆ ஆ ஏ ப்ரோ
அது கொஞ்சோ அவனுங்க கொஞ்சோ அப்படி இப்படின்னு விளையாட்டு வாக்ல பண்வானுங்க அப்புறோ டெய்லி சொன்னதான நா பண்ண அப்டின்னு சொல்டானுங்கன்னு வைங்க நம் ஒண்ணு பண்ண முடியாது அவனுக் ஹல்ப் பேசவே முடியாது
ஆமா
கியா எதனா ஆயிச்சுன்னா கூடோ இதே சிஸ்டமே கிராஷ் ஆயிச்சு வெச்சுங்ளே நம்ம பண்ண ப்ரா பராஜெட் ப்ரோங்ராம் வந்து எதனா ஒரு கிராஷ் ஆய்டிச் வெச் சுக்குங்க
ம்
அவனுங்க ஏதோ ஒன்னு பண்டானுங்க தெரியாம அவனுங் கிட்ட நம் போய் எதனா கேட்க முடியுமா
கண்டிப்பா முடியாதுதா அப்புறோ கோச்சிப்பாங்க அது ஒரு மன கஷ்டோமாகு
இப்போ வந்து நம்ம சிஸ்டம் என்னாத்துக் குடுத்தோ ஒரு இதுவா குடுத்தோ அவனுங்க வந்து ரெண்டு இதுவா பண்ணிட்டா வந்து கொஞ்சோ இது செரமம் தான நம்மளுக்கு
ஆமா ஆமா அதுபோலல்லா பண்ணிருக்காங்ளா ப்ரோ
ஆ அது மாரி நறைய நடந்துருக்கு ப்ரோ ஆனா அது வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்லயே ஸ்டார்டிங் இப்பதா ஸ்டார்ட் பண்றனா ப்ரோக்ராம் வந்து அப்பவே பண்ணியிருக்கானுங்க வந்து பண்ணியாருக்கும் போது ஆஃப் பண்ணிடறது இந்த இங்க ஆகஸ்டில் வேற அடிக்கடிக் கரண்ட் ஆஃப் ஆயிடுமா பண்ணிட்டே இருக்கப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடு
ஐய்யயோ
அப்டியே ஓ அப்டியே டென்ஷனாகும் சில நேரத்துல அப்டியே ஃபோன் அப்டியே லேப்டாப் மூடி வச்சறது
ம் இப்ப லேப்டாப் தா யூஸ் பண்ணிட்ருக்கீங்ளா
ஆமா ப்ரோ இப்ப லேப்டாப் தா லேப்டாப் இல்லனா ஒன்னு பண்ண முடியாது ப்ரோ
ஆமா ஆமா ப்ராஜெக்ட்லா குடுகறாங்களா ப்ரோ உங்களுக்கு
ஒரே ஒரு மினி ப்ராஜெக்ட் மட்டு பண்ண ப்ரோ அப்றோ கம்யூனிகேஷன் தா ப்ரோ கத் துக்குணு கம்யூனிகேஷன் இருந்தா போதும் ப்ரோ மினி ப்ராஜெக்ட் வந்து இன்னு அவ்ளோவா எது சொல்லி தர்ல சொன்னாங்க இந்த மாரி இந்த கோடிங்ல வந்து இந்த பேஸ் பண்ணி பண்ணா வந்து வந்து உங்களுக் கு ஆப்பர்ச்சுனிட்டி நறைய கெடைக்கு இப்போ பைத்தான் வந்து நம்ப கத்துக்கோணுனா பைத்தான விட ஜாவா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கு
ம்
ஜாவாவுட உங்களுக்கு டைரெக்ட் கோடிங் எடுக்குனா பைத்தன் பெஸ்ட்டா இருக்கு இதுல டைப் பண்ணுங்க அதுல ட்ரை அ அதுல ட்ரை பண்ணுங்க அப்டினு சொல்லுவாங்க நம்ப அது அதுக்கு பேஸ் பண்ணி நம்ப வந்து ஸ்கில்ஸ் கத்துக்குணும்னா வந்து
ம்
அவுங்க என்னா ஸ்கில்ஸ் தை தேவப்பட்டு அவுங்க இன்டன்ஷிப்ல எடுக்கறாங்கனு நம்மளுக்கு தெரியாது
ஆமா
அதால வந்து நம்புளுக்கு என்ன தெரியுதோ அது வரிக்கு நம்கு தெரிஞ்சா போது
ம் ம் ம்
அவனுக்காக நம்ம அத கத்துக்குனு அது எதுனா ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு அதென்னதுக்கு நம்புளுக்கு தெரிஞ்சதே நம அது அது மூலியமா வேல கெடச்சா போது
ம் ம் ம்
இப்ப இந்த கோடிங் போட்டா எனக்கு இந்த அவுட்புட் வரும்பா இருந்தாலு ஒரு டெவலப் பண்லா ஒரு ஆப் டவுன்லோட் பண்லா டெவலப்மெண்டு வந்து ப்ராசஸ் ஆகு அப்டினு சொன்னா வந்து ஓகே
பண்ணில்
இந்த மாரி இருந்தா பண்ணிட்லா இவுங்க வந்து வித்தியாச வித்தியாசமா சொல்றாங்க
ம் ம்
ஆ இன்னு கிளாஸஸ் தா போயிட்டு இருக்கு மினி ப்ராஜெக்டுக்கு இன்னு அசைன் பண்ல ப்ரா ப்ரோகராமு இன்டன்ஷிப்பு இண்ணு அசைன் பண்ல
நீங்க இப்ப இப்ப ஃபைனல் இயரா ப்ரோ
ஆமா ப்ரோ
இப்ப இது முடிச்சுட்டீங்கன்னா அவ்ளோதா நீங்க டைரக்ட்டா வேலைக்கு போயிட்லா
டைரக்ட்டால்லா இல்ல ப்ரோ அரியர்ல்லா கிளியர் பண்ணுல பிளேஸ்மண்ட்டுக்கு இதுல்ல அது என்னாவோ அது வந்து ஒண்ணோ ரெண்டுதா இருக்கு அது பிரச்சன இல்ல ஹரியரு கூட போட்டற்லானு வைங்க
ஆமா ஆமா
அரியர் பிரச்சன இல்ல அவுங்க வந்து வர்றவங்க வந்து
ம்
செலக்ட் பண்ணனு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனே உன்னு அவ்ளோ எதுவு வர்ல ப்ரோ
கண்டிப்பா ப்ரோ நம்ப முக்கியமா
கேர்லஸா விட்டுடுமா இப்ப இந்த மாரி தமிழ்ல வந்து நம்புளுக்கு தெரிஞ்சது வந்து ஃப்லூயன்ஸா பேச சொன்னா பேசிர்லா
ஆமா
ஒரு விஷயத்த நம் நமக்கு தெரியு இந்த மாரி நா கேரளாக்கு போனனா அங்க இதுருக்கு அதுருக்கு அந்த மாரி தமிழ்ல பேசொன்னா கிளியரா அவுங்களுக் புரியற மாரி கூட பேசிட்லா இங்க்லீஷ்ல வந்து த த த த தன்றதுக்குள்ள அவுங்க வந்து சேர் போய்ட்டு வாப்பா
நம்ம கண்டிப்பா அப்றோ ப்ரோ முக்கியமா இங்க்லீஷ் கம்யூனிகேஷன் முக்கியு எதாருந்தாலு சேரி ஒண்ணு இங்க்லீஷு இல்ல இந்தி ரெண்டுத்துல நம்ப எதா ஒன்னு நல்லா
இந்த கம்பெனி வந்து அவ்ளோ இந்தியெல்லா கேக்கல
ம் இல்ல சொல்றே இப்போ நீங்க நம்ப ஊர்ல வெளிய போனீங்கன்னா இங்க்லீஷ் கூட இப்ப பான் இல்ல ப்ரோ இங்க்லீஷ் அதிக பேச மாட்டானுங்க இப்ப எவனு இந்தி தா எல்லாமே
ஆமாமா ப்ரோ இந்தி கூட வந்துட்டு அப்புறோ சில பேருக்கு இந்தி கூடோ அந்த எப்டி சொல்றது இந்திகாரி கூட கரெக்ட் பண்ட்டு இந்தி கத் துக்கறானுங்க ஆனா இந் இங்க்லீஷ கத்துக் முல்ல ப்ரோ
ஆமா இங்க்லீஷ் ரொம்ப மஸ்ட்டு ப்ரோ ஆமா மஸ் நீங்க என்ன பண்ணிருக்கணுனா அப்பலந்தே அ ஒரு இங்க்லீஷ் கோஸ் ஒண்ணு போயிருக்ணு
கோஸ் வந்து நெறய வந்ச்சு ப்ரோ நம்பளுக்கு இந்த ஸ்போ ட்ஸ் அந்த அப்டே இந்த இன்ஜினியரிங் ரெண்டுமே கலந்துருக்கிற்துனால அ கொஞ்சோ ஆமா அது வந்து இருக்கற டைம் வந்து நம்ளுக்கு அந்த அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டு
ம் ம்
ரெக்காடு
ஓ ரெக்காட்லா இருக்குதா
கேட் ஒன்னு கேட் டூ இன்டர்னல்லு மாடல்லு அசஸ்மெண்ட்டு அசைன்மெண்ட்டு இதெல்லா எல்லாமே ஃபைன்ல் யேரு போய்ட்டா கூட இதெல்லா குடுக்கணு ப்ரோ
எக்ஸாம்லா இப்ப எப்படி ப்ரோ உங்களுக்கு இருக்கு இது நார்மலா இருக்குமா தியரி போல இருக்குமா எப்டி இருக்கு
ஆமா ப்ரோ த தியரி ப்ளஸ் சம்ஸு கோடிங்ஸு
ஓ ஓகே ஓகே ப்ரோ
மூணு மிக்ஸாயி வரு சம்ஸ் வந்து கோடிங்ல ஜாயின் ஆக்துனா அவ்ளவோ நம்மளுக் சம்ஸ் தெரியாது சம்ஸ் வந்து ஆ முஞ்சிரு அது வந்து அதா செகண்ட் யேரோட் முஞ்சிரு அவ்ளோவா எதுவு வராது ஆனா சம்மு மாரியே இரு க்கு ஆனா கோடிங்கு
எனக்குல்லா ப்ரோ எனக்கு நா படிக்கும்போதெல்லா வந்து காலேஜில வந்து சப்ஜெட்டு தியரியு இருந்தது ப்ராக்டிகலு இருந்தது மஸ்ட்டா வந்து செகண்டேரு வரியு தியரி அதிகமா இருந்தது
ம்
அதுக்கப்புறோ அந்த செகண்ட் இயர்ல செகண்ட் செம்ல
செகண்ட் இயர் படிக்கிற வரிக்கு ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ் தா நாலு நாலு சப் ஆல் ஆல் மேத்தமெட்டிக்ஸு
அ
ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம்ஸு கோடிங்ஸு அவ்
அ எனக்கு அந்த செகண்டு யேர்ல அ போர்த்து செம்ல வந்து ப்ராக்டிகல் வந்துது அப்பதா ஃபோட்டோகிராபி ப்ராக்டிகல் வந்து இந்த இருக்கில்லயா அனி மல்லாருக்கே அதெல்லா வந்து போட்டோஸ எடுக்ணு அத ஃபோட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி நம்ம பெரிய ஒரு அ பாஸ்போட் மாரி போட்டுத்தர்னோ அவ்ங்ளுக்கு
நீங்க வந்து எடிட் பண்றது உங்களுக்கு மட்டுமா இல்ல வெளியில இருக்குங்ளுக்கா
வெளியில இருக்குந் தான் ப்ரோ நா இந்த ஃபங்க்ஷன் போய் இப்ப நேத்து ஈவன்டு போய்ட்டு வந்த முந்தாநேத்து ஒரு ஆ பப்ரட்டி இந்த மஞ்ச தண்ணி இருக்கில்ல
ஆமா
அதுக்கு போயிட்டு வந்தே அது வந்து வெளில குடுத்தா இப்போ அவங்களுக்கு ஒரு ஆயிரத்ஐநூறு ரூவா சார்ஜ் பண்ணி எடிட் பண்ண கேப்பபானுக இதே நா பண்ணி குடுத்துட்டேன்னா ஐநூறு ரூவால முடிஞ்சிடு நா எனக்கு லாபந்தான அது
ப்ராஃபிட் நம்மளுக்கே இருக்கு எல்லாமே
ஆமா நம்பலே வீடியோ எடுத் து நம்மளே பண்ணி குடுத்தா லாபந்தா அதனால வீடியோ நானு பண்றே யாரையு எதிர்பாக்குறது இல்ல இப்போ அந்த வீடியோ கத்திலா போடணு சொன்னா
எவே எடுக்குறது
கஷ்டந்தா ப்ரோ ஐயோ ரொம்ப கஷ்டோ ப்ரோ அதெல்லா நீ
கிராப் பண்ணனு எடிட் பண்ணனு டிசைன் பண்ணனு போட்டோ கூட கொஞ்சோ ஓரளவுக்கு ஈசி தா ப்ரோ போட்டோ எடுத்தமா அதுக்கு அது கொஞ்சோ கிளாரிட்டியே இருந்துச்சுன்னா வந்து நம்போ
பாத்து இது பண்ணிலா வீடியோஸ் ஆ வீடியோஸ் ஆனா ரொம்ப கஷ்டோ எடுக்கதுக்கு ஒழுங்கா எடுக்கணு
ஆமா எடுக்கறது வீடியோ கரெக்ட்டா எடுக்க ஆ சில நேரத்துல இவுங்களே கொஞ்சோ கொலாப்ஸ் பண்ணுவாங்க
ஆமா ஆமா அதுக்குதா நா வந்து ஒரு பிளானா போயிடுவே நா தான எடிட் பண்ண போறே அதனால எனக்கு ஏத்த போல எடுத்துருவே எடுத்து அததா எடிட் பண்ணுவே நா கிளைண்டு சேட்டிபிகேஷன் ஆயிட்டாங்க ஓகே நல்லாருக்கு பரவால்ல அப்டின்னுவாங்க அது போது நம்மளுக்கு அந்த நல்லா இருக்கு
இதுக்கு
எதுக்கு ப்ரோ கேக்றீங்க ஃபங்ஷன் இல்லாமா
ஆ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா எவ்ளோ கேக்குவீங்க
மொத்தோ ரெண்டு இருக்கு ப்ரோ ஏ செக்ஷன் பி செக்ஷன் காலேலயு பங்க்ஷன் நடக்கு ஈவினிங்கு நடக்கு அது உங்களுக் கு நீட்ஸ பொறுத்து இருக்கு இப்ப ஒரு வீடியோ ஒரு போட்டோ கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காசு இருக்கு அப்பறோ ரெண்டு வீடியோ ரெண்டு போட்டோ இந்த கேண்டிட் போட்டோ வீடியோன்னு சொல்லுவாங்க பாத் தீங்களா அதெல்லா இரு அதெல்லா பாத்தீங்கன்னா ஒரு தேட்டி ஃபைவ் தேட் தேட்டி த்ரீல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ
இப்ப ஸ்டார்டிங் ரேட் எவ்ளோ ஆவு இப்போ மார்னிங் ஃபங்க்ஷன்னு ஆஹா இருங்க இருங்க நா சொல்றே பாருங்க ஈவ்னிங் ரிசெப்ஷன்
ஓகே
மார்னிங் ஃபங்க்ஷன்
மார்னிங் கல்யாணோ
ஆமா மார்னிங் கல்யாணோ
ஆ ஓகே இப்ப ரெண்டு செக்ஷன் வக்கிறீங்களா ஆ ஆமா
ஆ போட்டோஷூட் தனி மாப்பிள்ள பையன்து அதுலயே வந்துருமா இல்ல தனியா வருமா
அது காம்ப்ளிமெண்ட்ரியா பண்ணி குடுத்துருவோ இப்பெல்லா அதுலயே வந்துருது எப்டின்னா இப்ப செக்ஷன் ரெண்டு செக்ஷன் ஓகே மாரி ரெண்டு செக்ஷன் ஓகே